ஹலோ சொல்லுக்கா சாப்ட்டு வந்ட்டே
சாப்ட்டீயா சேரி சேரி
அவுங்க எண்ண பலகாரோல்லா குடுக்கல டயட் கண்ட்ரோலா தா குடுத்துருக்காங்க மீல் மேக் கர்ல ஏதோ பொரிச்சிருக்காங்க
ஆ மீல் மேக்கர்ல பொரிச்சி எடுக்குறதுனா எண்ண இல்ல முடியுமா ம் ம் மீல் மேக்கரா இருந்தாலு என்ன அதுல இருக் இருக்குல
எண்ண ட்ரை பண்ணிதாக்கா குடுத்துருக்காங்க அதாவது மத்த வடைக்கு இது பரவால்ல
அ அது பேர் என்ன நா கூட சொல் தாமரை விதைகள்
அது சூப்பராருந்துது
ம் சாப்டும் போது என்ன மாரி ஒரு டேஸ்ட் வருது அதுக்கு
அது டேஸ்ட்ன்னு கெடையாது அது சாப்ட்றதுக்கு எப்டி இருக்கு தெரியுமா இ நம்ம சினிமா படத்துக்கு போனா அந்த சோளத்துல பொறிச்சு குடுப்பாங்கல பாப்கான் அந்த மாரிதாருக்கு
ஓ சேரி சேரி அந்த மாரி
நல்லாதாருக்கு நா கூட மோசமாருக்குமோ டேஸ்டே இருக்காதோ எப்டி என்னன்னு யோசிச் சே ஆனா சும்மா வெறு வானலிலதா வறுக்க சொல்றாங்க எண்ண இல்லாம
ஆ ஓ
ஆ வெறு அம்
இப்போ கொழந்தைங்களுக்குலா சட் சத்து மாவு தயாரிக்கு போது அதயு உள்ள சேத்துக்கிட்டா ரொம்ப புரோட்டீன் ரிச் ஃபுட்டாமா அது ஆ கூழ் அரைப்பாங்கல்ல கொழந்த பொறந்துச்சுன்னா அ ஆறு மாசோ கழிச்சு கூழ் குடுக்கும் போது பாதாம் முந்திரி பிஸ்தா வேர் கடல அப்றோ பயிர் வகைகள் நவதானியங்களயு போட்ணு அதுல அப்றோ ஏலக்கா சுக்கு எல்லாத்தயு காய வெச்சு ஃபஸ்ட் கழுவி காய வச்சு அப்றோ அ எல்லாத்தயு கழுவி காய வெச்சு அப்ற வானலில போட்டு சூடு பண்ணி நெழல்ல காய வைக்க கூடாது கழுவிட்டு வெயிலதா காய வைக்கணு
ஆ
கொஞ்சோ காய வச்சதுக்கு அப்றமா வந்து நல்ல வானலில போட்டு இது பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு அத அப்றமா அரைக்கணு ம்
பால்ல கலந்து குடுப்பாங்களோ
பால்ல குடுக்க கூடாது கூழ் மாரி குடுக்கணு கொழந்தைங்களுக்கு அதா சத் அ தண்ணில எதுனா கரச்சு கூழ்ல்லா குடுக்லா அதுல வந்து நம்ம புட்டு செய்லா இல்லன்னா தோச ஊத்தலா என்ன வேணாலு நம்ம பண்ணிக்கலா
தோச இனிக்காது
இனிச்சா நல்லது தான கொழந்தைங்களுக்கு தோச இனிக்க நம்மதா அதுல எந்த ஒரு இனிப்புமே சேத் துலயே வெறு சத்துமாவுதான
இல்ல இப்ப நா என்ன கேக்குறேன்னா இப்ப நா இதுல இருக்கேன்ல்ல நா அத சாப்பிட்லாமான்னு
ஆ நீயு சாப்புல்லா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவு இல்லாம இப்போ நம்ம காலை ச காலையில் சாப்பிட்றதுக்கு பதிலா இத எடுத்து தோனா ரொம்ப நமக்கு நல்லது ஒடம்புக்கு
ஆ அதா அதா நா ஆனா ரேட்டு்தா வெல ரொம்ப அதிகமா இருக்குதுக்கா அது நீ சொன்ன இல்ல அப்பவே வாங்கும் போதே ரேட் அதிகமா இருக்குனு
ஆமாரு வெல ரொம்ப அதிகமா இருக்கு அது
ஒரு பேக்கெட்டே ஐநூறுன் போட்ருந்தா பேக்கெட்ல
ஆமா வெல ரொம்ப அதிகோ
நல்லாதா இருக்கு சாப்ட நானா அம்பது மில்லி போட்டு போட்டு
ம் ரெண் ரெண்டு சாப்டுட்டு வச்சிர்ணுப்பு சும்மா பாத்துட்டு ஒரு வாயில எடுத்து போட்டு வச்சுரு அப்டியே
ஒவ்வொரு குண்டா வச்சிருக்க அந்த குண்டால ஒரு குண்டா அளவு போட்டு வறுத்துட்டு இந்த சட்னி தாளிக்றக்கு ஒரு வாணலி வச்சிருப்போல்ல குட்டியா
ஆமா
அதுல ஒரு அ ஓரளவு அந்த நெறைய போட்டு ஸ்பூன போட்டு ரெண்டு கெளறு இப்டி ரெண்டு திருப்பு அப்டி ரெண்டு திருப்பு திருப்பி எத்துட்டு வந்துறது அவ்ளோதா
ம்
அந்த பாப்கார்ன் சாப்ற மார்தா இருந்ச்சு வித்தியாசமால்லா ஒன்னு இல்ல
நானு கொழந்தைங்களுக் வாங் குடுக்கணுன் நெனைக்கிறே இப்பதா அ நாட்டுக்கோழி வந்து வீட்ல வளத்துற கோழி வந்து முட்ட போடுது வீட்டு பக்கத்துல
அ
அந்த முட்ட வந்து இப்போ கொழந்தைங்களுக்காக குடுக்லா அவங்களுக் ரொம்ப நல்லத் தான அது குடுத் தோனா
ஆமா எவ்ளோக்கு குடுக்குறாங்க அவுங்க எவ்ளோக் தராங்க ஒரு முட்ட
அவுங்க பதினஞ்சு ருபா
ஏ ரொம்ப அதிகமாகுது
அ வீட்ல வளத்துற கோழி முட்டங்கிறனால அப்டி அ குடுக்குறாங்க ஆனா உள்ள இருக்க கரு வந்து ரொம்ப புரோட்டீன் ரிச்சு நம்ளுக்கே பாத்தாலே தெரியு அப்டியே அ ஒரு மஞ்சள் ம் அந்த மாரிதா இருக்கு டார்க் மஞ்ச கலர்ல இருக்கு இப்ப நம்ம வேக வச்சாலு வித்யாச த கண்டுபுடிச்சுக்லா
அதா சூரியனு மறையும் போது ஒரு மார் இருக்குல்ல அந்த கலர்ல இருக்கு ஆரஞ்சுக்கு இல்லாம மஞ்சளுக் குல்லாம ரெ
ஆமா அந்த மாரிதா இருந்ச்சு
ஓடே வெள்ளக்கலர்ல இருக்காது
ஆமா ஆமா அந்த மாரிதா இருக்கு முட்ட அதனால கொழந்தைங்களுக்கு குடுத்தா ரொம்ப நல்லது இல்ல பு்ரோட்டீன் அவங்களுக் கெடைக்கு அப்டின் சொல்லிட்டு அத குடுக்க ஆரம்பிச்சிருக்கோ இப்போ அப்றோ ஜூஸு ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸு குடிக்கலா கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் ஏ பி சி ஜூஸ்
நல்லதா நா இன்னைக் கேரட் ஜூஸ் தா போட்லானுருந்தே பெற எனக்குதா சளி ஜூஸே போட்ல டு
டு க பீட்ரூட் ஜூஸ் புடிக்காது கேரட் ஜூஸ் தா ரொம்ப புடிக்கு காலைல ஸ்கூல் போம்போது கேரட் ஜூஸ் குடுத்தா குடிச்சு பா பீட்ரூட் ஜூஸ் குடுத்தா தேன் தேன் போடுவே
நா இது வாங்கினு வந்தே தேன் மூணு தேன் வாங்கினு வந்தே ரெண்டோ ஒன்னு வந்து அந்த இது தேன் வந்து ஒரு ஒரு கிலோல வாங்கினு வந்த ரெண்டு பாட்டலா குடுத்து தாங்க இன்னொன்னு வந்து இந்த ட்ரைஃப்ரூட்ஸ் போட்டு ஊற வச்ச தேனு
அது அதயு எடுத்து சாப்டுக்கலா இதயு குடு
அதையு வாங்கின்னு வந்தே அ அதுக்கப்றோ வந்துட்டு இப்ப வந்து அக்கா வந்து உனக்கு தெரியுல்ல எங்க அக்கா ஒரு அக்கா பாப்பான்னு கூட சொல்லுவோமே
ஆமா
அவுங்க வந்து இப்போ பூண்டு வந்து நாப்பத்தெட்டு நாள் மண்ணு கடியில இது பண்ணி அத வந்து தேன் ல ஊற வச்சு இது பண்ணது வந்து அனுப்ச்சுடுறன் சொன்னாங்க அது வந்து அது வந்து எ கண்டினியூ தொடர்ந்து நம்ம எடுத்துட்டே இருந்தோம்னா ஒடம்பு சீக்கரோ கொறையுனு
அப்புடியா
ஆமா அது ஒரு கால் கிலோ குடுத்துட சொன்னா அந்த தேன் ஆக்சுவலா அது முன்னாடியே சொல்லிருந்தாங்கன்னா அப்ப கொண்டு வரும்போதே அதையும் கொண்டு வர சொல்லியிருப்பா எனக்கு அப்ப தெரியாது அதுக்கப்பறோ நேத்து ஊருக் கெளம்பிட்டேன்னு சொல்றதுக்கு ஃபோன் பண்ணனா அப்ப சொன்னாங்க இந்த மார் ப்டி தேனு இந்த இது இருக் குதுடி ஒடம்பு கொரையரதுக்கு நீ தானே இப்ப இது பண்ணிட்டு இருக்க அத வேணா கொ குடிக் கிறியானு கேட்டாங்க சேரிக்கா அப்டின்னு சொன்ன சரி நீ இத அனுப்புச்சுடு நா உனக்கு வந்து அனுப்ச்சுடுறே
ம்
அப்டின்னாங்க கால் கிலோ மட்டு குடுங்க நா சாப்ட்டு பாத்துட்டு வாங்கிக்கிறேன் சொல்லிருக்கே
செரி செரி ம்
அது வந்து என்னன்னா சுடுதண்ணில கலந்து குடிக்கணுமாட்ருக்கு ஆனா அது நாப்பத்தெட்டு நாள் மண்ணுக்கடில வச்சு பொதச்சு வச்சிருந்து அப்பறோ தோண்டி எடுத்து இது பண்ணதுக்கு
அப்டியா ஒடம்புக் க்கு எதெது நல்லதோ நமக்கு எது கரெக்டா இதாகுமோ அத சாப்ட்டுட்டு
ஆனா அது எதுக்குமே காசு வாங்கல அவங்க அந்த கடக்காரங்க
ஒடம்புக்கு எது நல்லதோ எது தேவையோ அத எடுத்துக்கணு பு்ரோட்டீன் ஃபுட்டா எடுத்துக்கிட்டாலு ஒடம்பு நம்ம டயட்லயு இருந்துக்கலா து நமக் தேவையான சத்துக்களு அதுல இருந்து கெடச்சிடு நமக்கு தே நா இப்ப என்னன் பாக்குறேன்னா கொழந்தைங்களுக்கு எது சத் தா இருக்கு அப்டினே பாத்து பா த்து ஒன்னன்னா குடுக்கறது இது கு இது குடிச்ச ச சத்தா இருக்கு இந்த முட்ட சாப்ட்டா பொண்ணு வந்து பச்ச முட்டையவே குடிச்சிட்டு இருந்தா ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து ரொம்ப புடிக்கு அப்பறோ இந்த கொரோனா அந்த கா வந்தப்போ அ பச்ச முட்ட குடு ச்சு அதுல இருந்து கொரோனா வருதுன் சொல்லிட்டுருந்தாங்கல்ல அதனால இப்ப குடிக்கறதுல்ல
குடு அதெல்லா குடுக்கலா
ஆ அத இப்ப நாங்க வேக வச்சு குடுத்துறது காலைல சாப் புட போம் போது ஏனா ஆமா தட்டப்பயரு கொண்டக்கடல எல்லாமே டெய்லி ஒரு ஒரு பயிரு எல்லாமே வேக வச்சு குடுத்துறுவோ கொழந்தைங்க விருப்பமா சாப்டுவாங்க அதெல்லா
குடுங்க குடுங்க ஏனா இப்ப சாப்ட்டாதா உண்டு இன்னு கொஞ்சோ வளந்து சுங்கன்னா அப்ற புடிக்கலனா புடிக்கலன்றுவோ
புடிக்கிலன்னு சொல்லிருவாங்க ஆமா அதனால அதெல்லா குடுக்குறது தா
நீங்க இந்த இது வாங்குவீங்கல்ல சோளோ
ஆமா
இனி இனிப்பு சோளம் பையனுக்கூட ரொம்ப புடிக்கு குமே அதல்லா வாங்குறீங்களா இப்போ
ஆ இப்ப அது வாங்கிட்டு தா இருக்கோ அவனுக்கு ரொம்ப புடிக்கு அது சாப்புர்றதுக்கு
ம் ம்
ம்
இன்னு வர்லயா அவுங்க
ஆ இன்னு வர்ல அவுங்க இனிமேல் தா வருவாங்க ஒரு ஒரு மண் நேரோ ஆகுன் நெனைக்குற வர்றதுக்கு
கெகளம்பிட்டாங்களாமா
இல்ல இப்ப மறுபடியு பின்னாடி கால் வருது ம்
எவ்ளோ முட்ச்ச கவ்ண்ட்டு
நூத்தி முப்பத்தேழு
ஏ அப்பவே நூத்தி இருவத்தஞ்சுன்ன
ஆ அவ்ளோ தா ரொம்ப நூத்தி முப்பத்தோம்போது ஆ இப்போ ரொம்ப அ ஒரு அஞ்சு நிம்ஷோ அஞ்சு புள்ளி ஒன்பது நிமிடங்கள் ஆகு இது ஒரு இத முடிக்கிறதுக்கு ஆமா
அப்ப அவர்ட்ட போய் சொல்ல வேண்டியது தான
எதுமே சொல்லல நால்ர மணி வரைக்குஎவ்ளோ வருதோ அவ்ளோ பண்ணுவே அவ்ளதா
இந்த தடவ திங்க கெழம வேலன்ட்டானா அவ்ளோதா கடுப்பாயிடுவே
ஆமா என்ன பண்ண முடியு
அம்மா ஊருக்கு எப்ப போறீங்க
அம்மா ஊருக்கு புள்ளைக்கு லீவ் வுட்டோன்ன போயிருவோ
காலாண்டு லீவா
ஆமா காலாண்டு லீவு எப்ப விட்றாங்கன்னு தெரில அதா இப்போ எல்லா சனிக்கெழமையு லீவ் வுட்ணுன்ற மாரி கல்வித்துறை அமைச்சர் சொல்லிருக்காரு
ம்
அதுனால எல்லா சனிக்கிழமையு ஸ்கூல் லீவு தா ஒரு சில சனிக்கெழம மட்டு அவுங்க ஒரு குறிச்சி க்காங்க அந்த சனிக்கெழம மட்டுந்தா இப்போ ஸ்கூல்
இதுக்கு தனியார் பள்ளிக்கு பொருந்து மா
எல்லா பள்ளிகளுக்குமே இப்ப வந்து வாரத்துல கண்டிப்பா அஞ்சு நாள் ஸ்கூல் இருக்கணு இப்ப இன்னைக்கு கவர்மெண்ட் லீவ்னால இன்னைக்கு ஸ்கூல் லீவு லீவ் வுட்டாங்கன்னா நாளைக் க்கு இப்ப ஸ்கூல் வச்சிருக்காங்க ஏனா அஞ்சு நாள் கரெக்டா தொடர்ந்து இருந்தாதா அவங்கனாலயு அவுங்ளோட வேலயே முடிக்க முடியுமாமா
வாமா
ஆமா
இல்லைன்னா அப்றோ அவுங்க எப்டி நடத்தி முடிப்பாங்க
ஆமா
நடத்தி முடிக்கிணு படிக்க வைக்கணு பரீட்ச் வைக்கணு
ஆ பறிச்சு வக்கணு எடைல கண்டிப்பா கேக்க தான செய்வோ எடைல வந்து அ விளையாட்டு தினம் அப்பறமா வந்து ஆண்டு விழா எல்லாமே நடத்தணு அவுங்களு
க்கா இரு ஒரு நிம்ஷோ அவரு கூப்பர்றாரு என்னன் மட்டு கேட்டுட்டு வந்துட்டு கூப்பர்ற உனக்கு நான் ஆ